சேரி இது இதோட ஃபைனல் பண்ணல அப்புறமா இது பண்ணணும் எனக்கு கொஞ்சோ வேலா வந்துருச்சு
நானு அததா சொல்லியிருக்கே நானு பேசிட்டு கிளம்ப போறே
ம் இனி ஏன்னா சாதம் வச்சிருக்கேன்னா சாதத்தை வடிக்கணு
அஸ்வினி பண்ண மாட்டாங்களா
ஹ பானையில வடிக்கிறதுல்ல கொஞ்சோ கஷ்டமா இருக்கும்ல்ல மேல கொட்டிட்டா எல்லாருக்கு கஷ்டம்
அப்ப அங்க யார் வடிப்பா வீட்ல
அப்போ அது கொஞ்சோ போல அவங்களுக்கு ஏத்தாப்புல பொங்குவாங்க இது நம்ம மொத்த மா வீட்டுக்கு அ எல்லாத்துக்கு சேத்து பண்றதுத அதனால
ஆஹ அவங்க அப்போ விஜயத்தைக்கு ச அவங்க தனியா பண்ணப்ப
ஏல ரெண்டு வார்த்த பேசுறியா
யார்ட்ட ஹலோ
ம்
ஹலோ
ம் சொல்லு
விஜயாத்த தனியா படிப்பாங்களோ ஆஹ கேக்குதா விஜயாத்தா தனியா பண்ணிப்பாங்களோ
ஆமா தனியாதா பண்ணுவாங்க இங்க வந்து எடுங்கனாலு கேக்க மாட்டங்க எனக்கு நயன் ஆமா எவ்ளோட்டி சொன்னாலு கேக்க மாட்டாங்க அது என்னன்னா இங்க எல்லா வேலையு செஞ்சுட்டு மோஸ்ட்டா இங்க எல்ல வேலாயு இங்க செஞ்சிதா செய்வாங்க வச்சுக்காய அம்மா அப்பாக்கு இருந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையு அவங்கதா செய்வாங்க சமையல் கூட ம் இப்ப நா கொஞ்சோ செய்வே அல்லா முன்னாடி எல்லாமே சித்தி தா பண்ணுவாங்க இங்க பண்ணிட்டு போயிட்டு அவகளுக்கு போய் பண்ணுவாங்க இங்க எடுத்துட்டு போ சித்தினாலு கேக்க மாட்டாங்க மீன்
ஆஹ
வாங்கிருவாங்க தெரியுமா
சேரிதா அவங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தானே அதுல எல்லா வைக்கறதுல எல்லா கொஞ்சோ எடுத்துட்டு போனு
ஆனால அது செரியா இருக்குது அது என்ன
இப்பேயும் அக்கா வீடு தானேம்மா வேற யார் வீடுமா அப்டின்னா கூட இப்ப என்னம வேற யார் வீடுமா
நீ் சொந்த அக்கா வீடு தானே அப்டின்னாலு கேட்க மாட்டாங்க ஆனா அவங்கள மாரி அக்க தங்கச்சியா இருக்கவே முடியாது தெரியுமா கௌஷி நெஜமாவே
ம்
எங்க சித்தி எங்க அம்மா என்ன சொன்னாலு பொறுத்துப்பாங்க நான்லா இப்ப எங்க அக்கா ஏதா சொன்னா தி திட்டி விட்டுருன்னு வெச்சிகியா அசனி ஏதாவது சொன்னாலு இல்லா அம்மா ஒரு பொருள் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டுமே
இருக்காங்க எங்க அம்மாவோட அம்மாவோட தங்கச்சி எங்க அம்மாவு நல்லா இது எல்லாத்தையு விட எங்க அம் அம்மாவு அம்மா அமாவோட தங்கச்சுயு இது சண்டை போட்டாலு திட்டுனால அடுத்த நிமிஷமே பேசிவாங்க இருந்தாலு நாங்க தா தேவலாம மண்டையை போட்டு இது பண்ணிட்டு இருப்போ அதனால எதுவுமே இப்ப கண்டுக்க மாட்டாங்க ஏதாவது ஒண்ணுணா எங்க சித்தி தா வருவாங்க இப்ப இந்த பிரச்சனை வந்துச்சுலா நா லவ் பண்ண பிரச்சன அப்ப கூட எங்க வீட்ல போய் பேசிச்சு யே யே மாமியாருக்கு அட்லீஸ்டு மாமியார் இப்படி வாரங்க எங்க வீட்டுக்கு அப்புறனு சொல்லி பேச நாங்க இப்போ சேர்ந்ததுக்கு மாமியார் மாமானார் தா காரணம் எங்க சித்தி சித்தப்பாவு காரணம் அவங்க போன் பண்ணி பேசலனா நானு இந்த மாரி வீட்ல போய பேசணு அந்த மாரிய அவங்கிட்ட போன் பண்ணி வீட்டு வந்து பேசால வாரே மாமிய மாமனாரு வர சொல்லு அப்டி சொல்லிட்டு என் மாமனார் மாமியார் கிட்ட பேசுனாங்க இப்போ வரைக்கு நல்லா பேசுவாங்க
ம் எப்படி தெரிமா இப்ப ஒரு புது ட்ரெஸ் எங்க சித்தி ஒரு புது சேரி வாங்கிருப்பாங்க ஆ
ம்
புதுசா வாங்கிருப்பாவ எங்கயோ கடைக்கு போன டைமு இல்ல புது நைட்டி வாங்கிருக்காங்கன் வெச்சிக்கயே எங் அக்கான்டா கொண்டாந்து காட்டுவாக பாரு பொக்கிஷமா அக்கா பார்டி அக்காலே நா புதுசேரி வாங்கிருக்கே அப்டி சொல்ட்டு உடனே எங்கம்மா புது சேரி நல்லா இருக்கு அக்கா நீ வேணா ஒருக்கா கட்டிட்டு குடே எங்களுக்குல்லா அந்த எண்ணமே வராது இப்ப நா ஒரு புது ட்ரெஸ் எடுத்தேனா எடு நா ஃபஸ்டு புதுசு நா போட்ட பிறகு தாரே வேணா புதுசாலா தரமாட்டேன்றுவ எங்க சித்தி அப்படி கெடையவே கெடையாது என்ன சொல்லுவாங்கனா புது சேரியோ புது நைட்டியோ அக்கா விருப் ப்ப பட்டாச்சா மறு வார்த்த இல்ல அதே மாரி எங்கம்மாவு தங்கச்சி விருப்பட்டாச்சா மறுவார்த்த இல்ல இப்ப நா எதாவது எங்கம்மாக்கு செல நேரோ கல்யாண நாளுக்கு ரெண்டு சேரி அப்டினு எடுத்துட் வருவே அப்ப இந்த கலரு எனக் இல்லவே இல்ல அழகா இருக்குன்னா சேரி அப்ப நீ வச்சக்க அப்டினு குடுத்துருவாங்க சொல்ட்டா அங்க முடிஞ்சிரு அந்த ஒரு ஒரு ஃபைட் டு இருக்காது ஒரு வார்த்த திருப்பி மறு வார்த்த பேசறது இருக்காது அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா உண்மயாலு இப்ப அப்டி எல்லா இல்ல சொல்ல போனா அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிமா இல்ல அத பாக்கும் போதே எனக்கு இருக்கு நம்ம இங்கய எங்க வீட்லய பொறவங்க மூணு பேர் தான இப்ப கொஞ்ச கொஞ்ச ஷேர் பண் ஆனாலு புதுசு ஷேர் பண்றதுக்கு அந்த மனசு சத்தியமா வராது என்னட்ட கேட்டா எனக்லா வரவே வராது இப்ப நா எதாது புது சுடிதாரோ புதுசாரியோ எடுத்தேன்னா இப்போ எ தங்கச்சி கேட்டானா நா ஃபஸ்ட் கெட்டிட்டு வேணா தாரே அப்டிம்பே ஆ பிளவுஸ் எல்லா ஷேர் பண்ணிப்போ மோஸ்ட்டா எ பிளவுஸு எங்க அக்காக்குதா சேரு இவுளுக்கு சேராது அச நீங்க எங்களுக்கு எதுமே பெருசா சேராது வேணா சேரி மட்டு வேண்ணா வாங்கிப்பா அதுவும் அவ பெருசா வாங்க மாட்டா நாங்க எங்க வீட்ல யாரு சாரி பெருசா கட்ட மாட்டோல ஏன்னா நாந்தா இப்ப எதாவது கோயில் ஃபங்க்ஷன்னா கட்டுவ
ம்
மித்தபடி இப்ப பெருசா யாரு சேரி கட்ட மாட்டோ
எனக்கு சேரி கட்டி உடறதுக்கே இங்க ஒரு இதொரே மாமனா எ மாமியாரு எ நாத்தனாரு வந்து கட்டுவாக அன்னிக்கெலா ஒரு மணிக்குலா வந்து எனக்கு சேரி கட்டிருக்கு எ இடுப்புல நிக்காது எனக்கு சேரி கட்ட தெரியாதா எம் புருச நாகர்கோயிலு கெளம்பம் போது கெட்ட ஆரம்பிச்சது அவ வர வரைக்கு நா கெளம்பாம நீடிக்குலா போய்ப்பிடி நா வந்து கெளம்பின நீ இன்ன கெளம்பலையா அப்டின்
ஆ இங்க நா இப்ப நானே கட்டிருவே கொஞ்ச மடிப்பு மட்டு எடுத் து மொதல்லே வெச்சுட்டு அதனால கட்டிருவே அது பிரச்சன இல்ல கொஞ்ச கொஞ்ச அஜஸ் பண்ணி கட்டிருவ எதோ நல்லா இருக்கோ இல்லயோ அந்த நிமிஷ கட்டி பொம்பள வேஷ போடுற மாதிரி எ எப்படா கழ்ட்டுவோ அப்படிங்கிற மார்ருக்கு
அந்த சேரி வந்து கழட்டி தூக்கி போட்ட உனே ஐயோ எதோ ஒரு பொருள ஃபீல் ஆகு
க்கு சேரி கட்னா ஒரு அஞ்சாறு ஃபோட்டோ எடுத்துருவோ எப்போ தான கட்டுவோ
ஆமா இந்த டைமு அந்த மடிப் பு வேற எனக்கு ரொம்ப இதாயிட்டா வயிர் தூக்கி தெரி எல்லாரு எனக்கு மெசேஜ் போட்டு கன்சீவா இருக்றியா ப்ரக்னென்டா இருக்கறியா அது மடிப்பு எனக்கு அது கொஞ்ச அந்த ஃபோட்டோல அப்படி தெரிஞ்சுட்டு அது எல்லாரு வெச்சு இல்ல நீ என்ட்ட சொல்லுல எங்க சித்தி மொதற் கொண்டு எல்லா என்ட்ட கேக்காங்க உனே இல்ல சித்தி இருந்தா சொல்ல மாட்டேனா அப்டின்ட்டு
அது செரி அப்ப எனட்டையு சொல்லல பாத்தியா
இருந்தா சொல்ல மாட்டேனா
இல்ல அதான எனக்கு சாரீ கட்றதுக்கு புடிக்கு கௌசி ஆனா என்ன தெரிமா ரொம்ப நேர என்னால வெச்சுட்டு கேரி பண்ண முடியாது எனக்கு புடிக்கு புடிக்காதெல்லா ஒண்ணு கெடையாது எனக்கு சாரிகிட்ட ரொஜபாவே ரொம்ப பிடிக்கு நா நிறைய சாரீ எடுப்பே
ஆஹ் எத்தன தடவ எலும்பி எலும்பி பெய் நா இருந்து எனக்கு எப்பண்டா பெட் ரெஸ்ட் சொன்ன நைட் வரைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிே எனக்கு கழத்தி போடும் போடானு போல இருக்கு சீக்கிர கோயிலல முடிக்க சொல்லு உன் நீ உனக்கு டிரெஸ் கலழுத்துன்னுன சாமி சிரக்குமே ஆடி முடிச்சிருடுமா அப்பின்னு சொல்லிட்டு இருந்தா
எனக்கு செட்து குடி ஆனா என்னா ரொம்ப நேரம் மெய்டன பண்ண முடியாது ஐயோ சீக்கிரமா போ கழட்டிர்வோ அப்டிங்க மாறி இவீங்களுமே சாரி கெட்டணுனு கம்பல்ல்லா பண்ண மாட்டாங்க இப்ப இதுக்குன்னா கல்யணத்துக்குப்ப என் தம்பி கல்யாணனோ அது ரொம்ப ர ர கல்யாணத்துக்கு தா கஞ சாரி கட்டுவே
இங்க நாலுமே புல்லுமே சுடிதாத தான் இங்க வச்சிருக்கேன ஏதாதது கோயில் போனா மட்டும்தா கல்யாணம் முடிஞ்சி இத பிர்ஸ்டு டைம் அன்னைக்கு தா சாரீ கட்டின புல்ல எல்ல கல்யண வீட்டுமே சுடிதார் தா
நான் ரொம்ப வருஷமா கட்டல இப்பதா ரெண்டு மூணு தடவைய நா அதுல போஸ்ட் போற்ருப்பேல்ல அது கோயிலுக்காக கட்டனது அப்டி அது இந்த சாரிலா எடுத்துலா வருஷ கணக்காட்சி உள்ள வச்சிருந்ததுதா அப்போ வச் ஃபேமமில ஒரு சடங்கு பங்க்ஷன் சோ அதுக்காக ஒரு நாள் சரி கட்டிருந்த ஒரு ல அப்புற அவங்க அத்த பொண்ணு கல்யாணம் மகில முடிறதுக்குள்ள அதுக்கு காலையில முகுர் த்ததுக்கு பட்டு கட்டிட்டு நைட் ரிசபப்ஷனுக்கு ஒரு சார அது ஓ சாரீ மாடல்லையே நான் போர்ஸ்ட்ட் போட்டப்பன இருக்கும் அப்படியே உட்காந்து அதே ஆ பீச் கலர்ல சொன்னேல்ல அ அ அந்த அந்த சாரி தா
இந்த தடவ பொங்கல் இந்த தடவ பொங்கலுக்கெல்லா முன்னே சொல்லி வச்சு இது பண்ணணு முதலே ஸ்டிச் பண்ணணு ரூபா எல்லா இது பண்ணணு அப்பதா கரெக்ட் டா இருக்கும் கொஞ்ச வித்தியாசம கவுன் மாடல தைப்போ
குருப்பு அது கிரியேட் பண்ணோ ஞாபகோ இருக்கா இல்லையா
ஆமா அந்த குரூப்ல நா இருக்கன்னு தெரியல ஏன்னா எனக்கு நம்பர் இது ஆயிட்டுல இந்த நம்பர ஜாயின் பண்ணி விடுங்க
அந்த குரூப் இருக்க என்னனு பாஸ்ட் பாக்கனு என்ன பேர்ல இருக்குனு பாக்கணு நம்ம இன்ஸ்டாகிராம்ல க்ரியேட் பண்ணுபோத
அ சரி அப்ப இன்ஸ்டால் நவிய இன்ஸ்டால இல்ல
இங்க அப்ப எதுல பண்ணனு ஞாபகமில்ல ஏ இன்ஸ்டால இல்ல
உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல நவிய அப்பவே இன்ஸ்டா ஆப் யூஸ் பண்ட்டே
ஏனா நா
ம் தெரியல யூஸ் பண்ணாம வச்சிருக்கவோ வாட்ஸ்அப்ல தான நம்ம க்ரியேட் பண்ணோ
ஏதோ தெரியல அத பாக்கணு நம்ம அப்டினா ஸ்டிச் பண்ண அது ஆன்லைன்ல சுடிதார் ஏதாவது ஆர்டர் பண்ணா அப்டி இத ஆல்ட்டர் பண்ணிக்கலா பிராக் மாதிரி இல்ல அந்த மாதிரி ஏதாச்சு
அ அ ஆமா கொஞ்சோ வித்தியாசம ஸ்டிச் பண்ணுவோ
ம் என்ன வித்யாசமா இந்த பிராக் தா வேற என்ன வித்யாசமா
அதா ஏனா அந்த மாதிரி நா தச்சி எல்லா எதுவுமே என்ட இல்ல எனக்கு இப்போ ஒரு நெட்டு கார்டு என்ட இருக்கு நெட்டு இது இருக்கு நெட்டு கிளாத்ல அது வந்து வாங்கி எனக்கு என்ன மாதிரில தைக்கனுனு தெரியாம நா வச்சிருக்கே ஒரு ப்ளூ கலர் நெட்டு
ஓ சரி சரி சரி
இப்ப என்ன எல்லாரு அனார்கலி போடுறாங்க ஆனா சிலவங்களுக்கு அனார்கலி நல்லாருக்கும் ஆனா அனார்கலி வந்துட்டு தை தைக்கிறது நல்லா தைக்கணு நா அதுக்காக தா யோசிப்பே பாத்துகோ வெளிய எனக்கு யார்ட்ட தைக்க கொடுத்த ஒழுங்காவே வராது அந்த பிளீட் நா காட்டுவே தெரியுமா அந்த பிக்சரு
ம் ம்
முன்ன எல்லா அவ்ளோ அழகா அந்த ஃபிளீட்டா இருக்கட்டு அந்த ஃபிராண்ட்ல எறக்கமா இருக்கட்டு பேக்ல அந்த எறக் க்கமா இருக்கட்டு அவ்ளோ அழகா இருக்கு இங்க யாரு எறக்கமு வைக்க மாட்டாவ எறக்கொ வெச்சா ஏதோ அங்க எல்லா தெரியுதுங்கிற மாரி ஆயிடு நெனச்சிடுவாங்க அந்த கரெக் ட்டா ஃபிட்டா வெச்சா நிக்கதா செய்யு ஆனா அத தச்சு தரமாட்டாங்க ஒழுங்கா
நானு அப்டி தச்சு போட்டது கடையாது இது வரைக்கு தைக்கன்னு ஒரு ஆச தச்சு போட்டது கடையாது
க்குனா நா ஒரு சாரி எடுத்த பத்துக்கோ இப்ப நாராயண்பேட் காட்டன் அப்டின்னு சொல்லிட்டு அது இப்ப அத இ ப்ப அது கொஞ்ச ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நாராயண் பேட்ல அ அதெல்லா அதுல ஒரு சாரியா எடுத்தே இவுங்க ரெண்டு பேத்துக்கு ஃப்ராகு தச்சிட்டு எனக்கு ஒரு சுடிதார் செட்டு தைக்கிறதுக்கு செட்டாவே அதா சேரி இவங்களுக்கு பிராக்னா அந்த எனக்கு தைக்கிறவங்களே தெச்சு தந்துடுவாங்க அவங்க தெச்சு போட் ருவாங்க ஆனா இது எனக்குதா எப்டி தைக்கிறதுன் தெரியாம நானு சரி முழிச்சிட் டுருந்தே
நா எனக்கு அவங்கள மாரி தச்சு போடனு ஆச உண்டு் அ இ ஒரு நெட்டுக் கிளாத் எடுத்து வெ ச்சிட்டு அது அப்டிதா இருக்கு கொஞ்ச வருஷமா
ம்
தைக்கவே இல்ல
நா எனக்குனு எடுத்த சுடிதார் ஒண்ண வந்துட்டு எ பிள்ளைக்கு லாஸ்ட ஃப்ராக்காவே தச்சிட்டே
அப்டியா
சுடிதார் மெட்டிரியல்ல வேற என்ன பண்றது எப்பவே எடுத்தே தெரியுமா அஞ்சாறு வருஷொ ஆச்சு இப்பதா இருந்தாலு கொண்டு குடுத் து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ராயல் ப்ளுவு இல்லாம இந் ப்ளுவு இல்லாம மிக்ஸ்டெடா ஒரு ப்ளூ த வந்துட்டு எலக்ட்ரிக் ப்ளூ சொல்லுவாங்க
சே சே நா தா அ எங்க அம்மாதா இரு க்கு எடுத்துட்டு போ எதையா தச்சு போடுன்டு எடுக்கணு எனக்கு பாதி டிரெஸ்ஸுமே எங்க வீட்ல தா எனக் கடக்
ம் பக்கத்துல தானே இருக்கு அதனால பிரச்சன இல்ல இன்னு முன்னாடிலா எனக்கு பாதி ட்ரெஸ் இங்கதா இருந்துச்சு ஆனா இப்ப வீடெல்லா மாத்தனோன்லா அப்புறொ நம்ம ட்ரெஸ் அங்கங்க போயிரு அதனால நா நால்லா அப்டியே எங்க வீட்ல கொண்டு வெச்சுட்டே சய அப்டியே மாறிடுச்சு இத்தன வருஷ ஆயிடுச்சுல்ல அது அப்டி சேர்தா இன் என்ன இப்ப ந நவ்யா நவ்யா இப்ப என்ன பண்ணிட்டுருக்கா
ஃபர்ஸ்ட் இயரு
இப்பதானோ இ அவ என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தா
பிடெக்
பி டெக்கா ம் செரி செரி எப்புடி இருக்கா அவ படிப்பெல்லா
அது அவளுக்கு ரொம்பலா கஷ்ட இல்லன்னுல்லா பழகிட்டுல இப்ப எல்லா
ஆமா ம் சேரிதா
என்னியே போட்லு ஒரு நல்ல டாப் தா போட்ருக்கே அது போ டாப்பே போட்டு போயிட்டு வந்துர வேண்டியதா இனி கெளம்பனா லேட் ஆய்டு
பக்கத்துல தானே எப்டி அவங்க வீட்டுக்காரங்களே கொண்டு விட்ருவாங்கல்ல
அவங்களு இருப்பாங்க
ஆ அவங்களாங் சாப்ட்டு எடுத்துட்டு வந்து வருவா ஓ சரி சரி நல்ல விஷயந்தா
ம் ஆயிட்த்துணை மாமியார் மாம்பழ வெட்டி தந்துட்ருக்காங்க ஃபோன் பேச ஃபோன் பேச கொண்டு வை கொஞ்ச நேர் கழ்ச்
ம் ம் ம் நல்ல விஷியந்தா மாம்பழம் உண்மைலே சீசன்லதா நல்லா சாப்புட முடியு இனி சீசன்
ஆமா நா அத நல்லா சாப்ட்டே ஏன்னா எங்க வீட்ல உண்டா எங்க கொ வெலைல உண்டு மாம்ப்ழ அப்புற எங்க மாமனாரு எம்ம யா எந்தை நா மாம்பழ சாப்டுவேன்ட்டு எங்க போணாலு மாம்பழ வாய்ன்ட்டு வந்துருவாங்க யாராவ் தோப்புலருந்து அத்னால நல்லா மாம்பழ சாப்ட்டே
உஹ
ஆமா நீங்க என இப்போ அந்த குங்குமதிஷி இத யூஸ் பண்றீங்ளா இல்ல அந்த கிரீம் யூஸ் பண்றீங்ளா
நீ கிரீம் யூஸ் பண்ணல நா சொன்னேல்ல ஆயில் தா நா ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்ருக்கே நா முன்ன இதுதா எதுனாலனா சின்ன பிள்ளைக்யவவ் எனக்கு ப்ரஷானி பெறந்தாள்ளா ஏரி நம்மோன் டு அன்ன அந்த இது என்ன போடலா அப்டி சொல்ட்டு வாங்குனே செரியா இந்த பாடிக்கி மசாஜ் துக்கு அந்த என்ன வாங்ன அப்றோ ஒரு ஒரு வய்ஸ் தாத கொறை எவ்ளு போட உடுவாளுவ்ளா அங்க ஓட்றது இங்க ஓட்றது அப்ப எனக் பாத்தா வேஸ்ட் ஆகுது நா ரெண்டு டப்பா மூணு டப்பான் தேக்காப்புல வாங்கி வச்சிர்ந்தோ
ஆனா குங்குமாதைல் உண்மைல் நல்லாருக்குன் சொல்றாங்க கா அத நைட்டு போட்டுட்டு மானேஸ் சாதா ஃவேஷ் வாஸ்
ஆ ஆமா அப்புடிதா ம் அந்தல சேரி என்ன இவ்ளுவளுக்க நம்பி கெடந்துட்டு மாண்டுக்குட்டடக் முடியாதுன் சொல்லிட் நா என்ன பண்ணே எனக்கு யூஸ் பண்ண ஆரம் சே ரெகுலெரா ம் நீ நைட் க்யூ கேட்டதுனாலதா நா சர்ச் பண்ணி பாத்த அந்த லேடியோடதானத் நா அதானால்தா கேட்டுட்க்குட்டு வாங்கு அப்டி சொல்லி சொன்ன நா அது ஒ கே நல்லாருக்கு பாத்துங்க மேஜிக்கல் ஜாரு ஆ சூப்பரா இருக்கு அதுல ம் நல்லாதா இருக்கு நீ அதுல வாங்கு ட்ரை பண்ணு ஃபஸ்ட்டு
ஆமா கொஞ்சதா வாங்குணு ஏனா இன்ன ஒருத்தொவ்ங்ளு கேட்டாங்ளா இவ் அண் ஆனா அப்றோ ஏ ஃப்ரெண்ட் சொன்னாங்க ஒன்னு வாங்கி பாதி பாதியா பாத்து யூஸ் பண்ணலா மொதல்ல செ டாயிர்ச்சினா அப்புற வாங்குலா
ஆம்மா அதா அதா வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க அது ஒனக்கு ஓகே அதாவ்து என்ன வந்து